ஹலோ
ம்ம சொல்லுடி
பண்றீங்க
ம் சும்மாதான் இருக்கன் சொல்லுங்
சாப்டாச்சா
ஆஹ் சாப்ட்டுட்டு படுக்க போலாண்ட்ருக்கே ம் அதுதா இன்னைக்கு எதும் இல்லப்பா அஹ் வெறும் மாம்பழமு சாம்பாரும்தா
ம்
அதா நா யோசன பண்ணிட்ருந்தே அந்த வத்தலு அந்த மாறி எதனா இந்த வெயிலு காலத்துக்கு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்டின்டு
ஆ
உங்களுக்குத்தா கொஞ்ச வத்தல்ல எல்லா உங்க மாமியர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ருக்கீங்களே
ஆமாப்பா இப்பதா நாங்க வத்தல் போட்டு முடிச்சோ சும்மா ஒரு ஒரு கிலோ கிட் ட்ட போட்டோ போட்டு எடுத்தோ சும்மா அரிஸ் சி வத்தல்தா போட்டோ
ஆ அது எப்டி செய்யறதுப்பா ரேஷன் அரிசில்லா நெறையா இருக்குது சொல்லுங்களே கொஞ்சோ
புழுங்கல் அரிசி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களே புழுங்கல் அரிசி நைட்டே ஊற வச்சுட்டு அஹ் அத வந்து ஆ சோறு மாரி கிண்டி கூட பண்ணலா
உம் உம்
சரியா சோறு மாரி நல்லா கொழ கொழ கொழ கொழன்ட்டு நல்லா கிண்டி அது கூட வந்து கொஞ்சோ இது சீரகோ அப்பறமா காஞ்ச மொளகா கொஞ்சோ அரைச்சி போட்டு உப்பு எல்லாமே போட்டு கிண்டி ஆற விட்டு அது க்கு அப்புறமா ஸ்பூன்ல எடுத்துட்டு போய்ட்டு அ போடணு அது தெரியும்ல துணியில
ஆமா ஆமா அதா முறுக்கு பிழியற மாரியா இல்ல எப்டி
சும்மா அப்படியே கரண்டியில எடுத்து எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன்ல அள்ளி அள்ளி அப்டியே அள்ளி வச்சுட்டு ஆமா ஆ தோசை மாரி ஆ அது மாரி பண்ணோ ஆனா இந்த வாட்டி ஏன் நாத்தனார் து என்ன பண்ணா சொல்லி கொடுத்தா எப்டி சொல்லிக் கொடுத்தான்னா ஆ் புழுங்கல் அரிசு நைட் தே ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு வர சொல்ட்டு மாவு மாரி ஆமா மாவு மாரி பவுடரு மாரி அரைச்சு ட்ட வர சொல்ட்டு காலைல இருந்து ஊற வச்சுட்டு சாயங்காலமேட்டு போய் அரைச்சு எடுத்துட்டு வந்தே
உம்
ச்சு மாவு மாரி அரைச்சு எடுத்துட்டு வந்தோனே மறுநாள் காலைல அந்த மாவ வந்து நம்ப களி கிண்றோல்ல
ஆமா உம்
களி மாரி கிண்டி அதுக்கப்புறமா அதுல அஹ் சீரகோ அப்புறமா பெருங்காயோ காஞ்ச மொளகா இதெல் எல்லாமே அரைச்சு போட்டு அதுக்கப்புறமா மாடியில் எடுத்துகட்டு போயிட்டு ஆமாம் ஒன்னும் பாத்தீமா நைஸா கிடையாது ஒண்ணும் பாதியுமா அரைச்சு போட்டு அதுக்கப்புறமா எடு கூடவே மேலே போய்ட்டு போட்டோ போட்டோ நல்லாதா இருந்துச்சு
உம்
உப்பு மட்டும் கொஞ்சம் ஆமா அதே மாரிதான் ஆனா உப்பு மட்டும்
ஆனா அந்த களிமறிக்கன்றது கட்டியா இருக்கும்ல
புரியல
அப்ப முறுக்கு பிழியிற இதுலதான பிழிய முடியு
இல்ல மு கட்டிய எல்லாம் ஆகல சாதாரணமா தண்ணி கொஞ்சம் நம்ம அதிகமா தான வைக்கிறோம் இப்போ ஒரு டம்ளரு மாவுன்னா ஆ ஆறு டம்ளரு ஆறு இல்ல ஒன்பது டம்ளர் தண்ணி
ம் ம்
அளவுல தான் போட்டு காய்ச்சனும் காய்ச்சி அது தண்ணியா தான் இருந்துச்சு எடுத்து ஊத்தும் போது கொஞ்சம் கட்டியா ஆன மாதிரி இருந்தது கோந்து மாதிரி இருந்தது அத எடுத்து எடுத்து ஸ்பூன்ல போட்டம் கரெக்டாக தான் வந்துச்சு நல்லா தான் இரு உப்பு தான் கொஞ்சம் கூட அதிகமாகிடுச்சு மத்தபடி நல்ல தான் தந்தது
உம்
ம் ம்
நானு வந்து வீடியோல பாத்திருக்கேம்ப்பா நெறைய இந்த இந்த வத்தலு எல்லா பண்ற வீடியோல்லாம் பாத்திருக்கே அதுல வந்து அவங்க வந்து கொஞ்சம் நா உப்பு வந்து கம்மியா தான் போட சொல்றாங்க நம்ம காய்ச்சுட்டு அது காய வச்சுட்ட அப்புறமா உப்பு தாஸ்தி தேடு அப்டின்னு சொல்லிட்டு நா கேள்விப்பட்டிருக்கே ம் இதுல ஜவ்வரிசி வத்தல்னா எப்டி பண்றதுப்பா
ஜவ்வரிசி வந்து நம்ம சாதாரணமா சாப்பாடு மீந்து போயிடுதுல்ல சோறு ஆனா சாப்பாடு அந்த மீந்து போன சாப்பாடுல செஞ்சாதா ஜவ்வரிசி வத்தல் நல்லா இருக்கும் அந்த சாப்பாடு மீந்து போனது அதுல வந்து தண்ணி ஊத்தி நம்ம நைட்டே வச்சிட்ணு வச்சுட்டு அது கூடவே என்ன பண்ணோ தனியாக ஒரு குண்டால ஜவ்வரிசி இருக்குல்ல ஜவ்வரிசிய வந்து ஒன்னு பாதியுமா நம்ம வருத்துணும் ஸ்லோல வச்சுட்டு ஸ்லோல வச்சு வறுக்கும் போது அது வெடிக்கும் பட்டு பட்டு பட்டுன்டு அது வெடு இச்சா மட்டோந் அதான் நமக்கு வந்து ஊற வச்சு செய்யும்போது நம்ம எண்ணெயில போடும்போது உப்பு இல்ல நீ அந்த ஜவ்வரிசி வந்துல்ல வழுக்கு வழுக்குனேதா இருக்கும் அது ஒரு மாரி வெடிக்கிற அளவுக் ப்பு ஸ்லோலயே வச்சு ரொம்ப நேரம் இது பண்ணனு பண்ணிட்டு அதுக்கப்புறோ இது அ நா ஒரு து இதுல பாத்தரத்துல போட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சணும்
உம்
நைட்டே ஊற வச்சு வச்சிடணு ஊற வச்சுட்டு மறுநாள் காலைல அந்த மீந்து போன சாப்பாடு இருக்குல்ல அத கஞ்சி மாரி காசணும் கஞ்சி மாரி காசிட்டு க காச்சிட்டு அது ஒரு நல்ல கொழகொழன்னு ஆற டைமுலதா என்ன பண்ணணு இந்த ஜவ்வரிசிய ஏன்னா நம்ம நைட்டே ஊற வச்சர்றோல்ல மாவு மாரி ஜவ்வரிசி அதனால ல்ல அத வந்து கடைசியா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருக்கும்போதுதா இதையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் ஆமா கிண்டி ஆனா ஜவ்வ ஆமா சா சாப்பாடுன்னா நமக்கு ஒட்டாது ஜவ்வரிசி போட்ட ஒன என்ன ஆய்டுனா அடி புடிக்க ஆரம்பிக்கும்
ம்
அதனால அந்த அடிபிடிக்கிற டைம்ல என்ன பண்ணா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ண மட்டும் போடணும் போட்டுட்டு கிண்டணும் கிண்டிட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னா என்ன ஆகுனா அது கைல நம்ம கைல ஒட்டக்கூடாது அந்த டைம்ல எறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆ சீரகோ காரம் நமக்கு ஏத்த மாரி சில பேர் பச்ச முளகா போடுறாங்க சில பேர் காஞ்ச மொளகா போட் ன்றாங்க சில பேர் காஞ்ச மொளகாவே வேண்டான்னா மொளகாவே வேண்டான்னா கூட விட்டுடலா
உம்
சீரகம் கண்டிப்பா போடணும் சீரகமும் அதுக்
இந்த முறுக்கு பிழியறதுல பிழிறாங்ளா
ஜவ்வரிசி வந்து இதுல வர கூடாது முறுக்கு பிழியிறது வந்து இந்த தக்காளி வத்தல்லா முறுக்கு பிழியறதுல போடுவாங்க வெறும் அரிசி மட்டும் போடுறது அதுல வேற எதுமே இல்ல அது பச்சரிசி
பச்சரிசி ஆனா பச்சரிசி பெஸ்ட்டா புழுங்கல் அரிசி பெஸ்ட்டா வத்தலுக்கலாம்
வத்தலுக்கு வந்து புழுங்கல் அரிசினா கொஞ்சம் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிறதுக்கு பல்லுதான் வலிக்கும் ஆனா பச்சரிசின்ன டப் உப்புன்னு நல்லா கிறிஸ்பியா இருக்கும்
உம்
அந்த நல்லா நமக்கு சாப்பறதுக்கும் நல்லா இருக்கும் அது மு முறுக்கு பிளியதற்க்கு பச்சரிசி தான் வாட்டோம்
உம்
அப்ப அந்த பச்சரிசினா அதே மாரி நைட்டே ஊற வச்சுட்டு காலையில எழுந்து பச்சரிசி கிண்டுணோம் நல்லா கிண்டிட்டு அது கூட தேவையானால் நமக்கு என்ன மசாலா வேணுமோ ஆனால் வந்து என்ன பண்ணணுனா மாவு மாரி பச்சரிசிய வந்து கிண்டி எடுத்துக்கணும் தோச மாவு அப்ப தான் இருக்குல்ல
ஆமா
அந்த தோச மாவு பதம் அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா ஒரு தட்டுல ஊதி வச்சுக்கணும்
உம்
தட்டுல ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பச் ச்சரிசி மாவு இருக்குல்ல
ஆமா
கொஞ்சம் பச்சரிசி மாவு கொஞ்சோண்டு சும்மா அதுக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மைதா மாவு போட் விட்டு இதை வந்து நல்லா கிண்டணும் கிண்டுணொன்ன நல்லா மாவு இப்போ சப்பாத்தி மாவு பெசையரோம் பாருங்க அது மாரி ஆனா அதோட கொஞ்சம் எழக் க்கமா இருக்கணும் அது மாரிட்ட இதுல வந்து இது பண்ணி உருட்டி வச்சுக்கணும் உருட்டி வச்சுட்டு அந்த இதில்ல முறுக்கு பிழிறோம்ல அதில் போட்டு பிழிஞ்சு பிழிஞ்சு பிழிஞ்சு வைக்கணும் ஆனா அந்த சூடு ஆறக்கூடாது அந்த சூடு ஆற முன்னாடிேயே இது பண்ணும் சூடோட போட்டாதான் ஆமா சூட ஆறிடிச் ரச்சனா அப்புறமா ஒன்னுமே அதுல பிழியவே முடியாது கல்லு மாரியாயிடும்
ஹ
அதுக்கேத்த மாரி கொஞ்சம் கொஞ்சமாதான் ஆனா அந்த முறுக்கு பிழிறது மட்டும் எப்வுமே அர அர கிலோ அளவுக்கு தான் செஞ்சு செஞ்சு போட முடியும் ஒரே முட்ட ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட்டோம்னா அதுக்கு அந்த அளவுக்கு வாட்டம் வராது
ஏக்
அப்போ நமக்கு நல்லா இருக் அது மாரி நீங்க என்ன வத்தல் போடுவீங்க எந்த வத்தலுமே போட மாட்டீங்ளா
சேரி சேரிப்பா ஆஹ் என்ன சொன்னீங்க
வத்தலேமே போட மாட்டீங்ளான்ன உங்க வீட்டுல
இல்லல்ல வத்தல எல்லாம் போறது இல்லப்பா நாங்க என் மாமியாரு பஸ்டு போட்டுட்ருந்தாங்க இப்ப எங்க கடையில கடைக்கிறது வாங்கி சாப்பிடுக்க வேண்டியது இல்லைன்னா அப்பளும் பொரிச்சு சாப்பிட்டுக்கது இல்ல இந்த பச்சரிசியா நெறையா இருக் க்குது ரேஷன் அரிசி நெறைய இருக்குது செரி அதா வத்தல் போட்லாமா அப்டின்னு அம்மாகிட்ட கேட்டே நானு மாமியார்கிட்டதா கேட்டதுக் சொன்னாங்க நா மொதல்ல பண்ணிட்ருந்தம்மா இப்ப யாரு மெனக்கெட்டு இதெல்லா பண்றா அப்டிங்கிற மாரி சொன்னாங்க சரி சும்மா கொஞ்சோண்டுவாச்சு ட்ரை பண்லா
இந்த வாட்டியே கொஞ்சமாதா ட்ரை பண்றன்னு சொல்ட்டுதா பண்ணிட்டு பசங்கள்லா இருந்தாங்க நான்லா போய் மேல போட வில்ல அதனால பசங்கள வச்சேதா போட உட்டாங்க எங்க மாமியாரு உக்கான்ட்டாங்க அவங்க சேர்ல போயிட்டு செஞ்சு மட்டு குடுத்து ட்டு பசங்க ஆறு ஒரு ஆறு ஏழு பசங்க இருந்தது எல்லாத்து கையிலயு ஒரு கிண்ணமு ஸ் ஸ்பூனையு குடுத்து இதா வத்தல போடுன்னு சொல்ட்டு வெயில்ல உக்கார வச்சுட்டாங்க அதுங்க எல்லாரு சேந்து போடும்போது சின்ன பசங்கல்ல கடகடன்னு பண்ணிடுங்கல்ல
உம் உம்
அது மாரி அதுங்க கடகடகடன்னு எல்லா உக்காஞ்சு போட்டுச்சுங்க போட் ட்டு அது உரிக்கிற ப்ராசஸு அது ஒரு ரெண்டு நாள் காய விடுவோம்ல மூணாவது நாள் என்ன பண்ணணுன்னா அதுல அந்த துணியிலருந்து எடுத்துட்ணு
ஆஹ்
துணியில இருந் எடுத்து அதுக்கப்புறோ ஒரு நாள் காய விட் ட்டு அதுக்கப்புறோ அத தட்டுல போடணு
ஓ
தட்டுல போட்டு ஒரு ரெண்டு நாள் காய வைக்கணு காய வச்சுட்டு அதுக்கப்புறமாதா எதுல போட்டு வைக்கிறோமோ ஒரு டப்பாவுல போட்டு வைக்கணு அத துணியில இருந்து எடுத் க்கிறது ஒரு ப்ராசஸ் அதுக்கும் பசங்களதா உக்கார வச்சு அதுங்களேதா போட உட்டு அது எத எடு கூட்டோ
ம்
உம் ம் எல்லாரு எடுத்து பண்ணினு இருந்தாங்க உங்க வீட்லயு நெறைய பிள்ளைங்க இருக்கறாங்க வேண்ணா ட்ரை பண்ணி பாருங்க அது மாரி போட்டு சாப்பிடலப்ப இனிமேல்தா சாப்படணு
ஏன் அ இன்னு ஏன் சாப்டாம இருக்கீங்க
எல்லாரு சாப்ட்டு மிச்ச மீதி என்னா இருக்குதுன்னு பாக்கணு பாத்துட்டு அந்த மிச்சம் மீதிய தான் எடுத்து வாயில போட்டு படுக வேண்டியது தாம் இப்ப எல்லாத்துலேயும் கொசுறு கொசுறு கொசுறா கொஞ்ச கொஞ்சமா வச்சிருப்பாங்க அப்பால இருந்து பொண்ணுலேருந்து எல்லாரு
அதுவும் மாம்பழ சீசன் இருக்குறதுனால கொஞ்சம் தப்
ஆமா அதுவும் ஊர்ல இருந்து மாம்பழ கொண்டு வந்து வச்சிருக்கிறதுனால அத சாப்பாடு- எல்லாத்துக்கும் மாம்பழத்த வச்சு வச்சு சாப்பிடறதுனால காலி ஆயிடடுது சி
உஹம்
உம்கும் அப்டியே வேகமா காலி ஆயிடுது இது காலியாகிறதுனால சாப்பாடும் இது அது இருந்தாலும் இப்போ ஒரு புடி சோறு வச்சுருப்பாங்க எனக்கு எப்புடியும்
உஹும்
ஆ மதியானம் எங்க அப்பாஒ சாப்பாடு கொழம்புலாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு அவரு அந்தசாத குழம்பு சாப்பாடு இருக்குது அத வச்சு தான் நானு சாப்பிட்டு அந்த சாப்பாட முடிக்கனும்
இம்
நீங்க சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டாச்சு அதான் சொன்னனே படுக்க போக போறோம்
ஓ சர் சர் சரிப்பா போய் தூங்குங்க
ஆஹ் ஓகே ஒகே பாய் பாய் ஆஹ்